நீ என்னப்பா பண்ற
நானே சும்மாதான்ப்பா இப்போதா டிஃபன் சாப்பிட்டு அப்டியே சும்மா படுத்துட்டுருக்கே ஒரு மாரி கேர்ரா இருக்குது என்ன பண்றதுன்னே தெரில
எனக்கும் அப்டிதாப்பா இருக்கு
ம்
என்ன பண்றதுன்னு தா தெரில காலு எல்லா எனக்கு வீங்கிட்டு இருக்குதுப்பா
ஏ
அதுதா எனக்கு என்னன்னு புரில ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னாலும் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சி சொன்னனா உங்களுக்கு
ஆ சொல்லிருக்கீங்கேனு நினைக்கிறே ஸ்கூல்ல இருக்க போம்போது ஒரு முறை நடந்து வந்து கீழே விழுந்தது
இது அது வேற இங்க நடந்துச்சி
ஆ அதையும் சொன்னீங்கே இடுப் பு வலி எடுக்குதுன்னு சொ
ஆ இடுப்பு வலி எடுக்குதுன்னு சொன்னே இல்லையா இப்போ இந்த இந்த பக்கம் ரத் தம் கட்டி இருக்கிறது சரியாய்டுச்சுப்பா அப்டியே கருப்பா இட்டு இருந்துச்சி தொடையில ஃபுல்லா
ம்
ஆது அப்டியே கொஞ்சோ கொஞ்சமா கரஞ்சி கரஞ்சி இப்போ ஓரளவுக்கு அந்த இடத்துல வலி மட்டும் இருக் கு ஆனா அந்த மார்க் இல்ல
ம்
ஆ இப்டி உக்காந்து கீழல்லா படுக்க முடில பாய்ல பெட்ல மட்டு தா படுக்க முடியுது ஆ ஆனா இந்த சைடு அவங்க இடிச்சாங்க பாருங்க அவ வண்டி
ம்
அந்த பக்கோ கால் மட்டு வீங்குதுப்பா
அய்டி
இது என்னன்னு எடுத்துக்றதுன்னே எனக்கு ஒண்ணு புரில
இல்ல நீங்க இது ரொம்ப நாள் அப்டியே வுடாம போய்ட்டு ஹாஸ்பிட்டல்ல போய்ட்டு கொஞ்சொ பாத்துட்டு வந்தா நல்லாருக்குனு நினைக்றே ஏன்னா உள்ளடி இருந்து நம்ம உடனே பாக்கலன்னா உள்ளேயே ஏதாவுது சீகு புடிக்குனு சொல்லுவாங்க இல்லைனாலு ஏதாவ்து இப்போ எலும்புல வந்து ட்டு அடிபட்டு கொஞ்சோ விருசல் விட்டுட்ச்சு வச்சுக்கோயே ஆ என்னோட தம்பி ஒருத்த அப்டி தா பண்ணிட்டா கீழ விழுந்து எலும்பு உடஞ்சிருக்கு
ம்
அந்த வலிதான வெளிய தெரில லைட்டா வீக்கோ வந்தது அட வலிதான சரியா போயிடு சரியா போயிடு அப்டின்னு நினைச்சிட்டு அப்டியே விட்டுட் இருக்கா கிட்டதட்ட ரெண்டு மூணு வருஷமா விட்டுட் இருக்கா
ம்
ஆனா அது சேரி நல்லா வந்த மாரியே நல்லா ஆயிட்டு திடீர்னு ஒரு ஆறு மாச கழிச்சு திருப்பி வலிக்கு அப்டியே கன்டினியூவா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு அ தம்பி ஒரு தம்பி வந்து டாக்ட்ருக்கு படிச்சுட்ருக்கானு அவ ஹாஸ்பிட்டல்லக் கூட்னு போய் ஜி ஹெச் ல எல்லா இதுவு பண்ணா டெஸ்ட்டு பண்ணும்போது அப்ப சொல்றாங்க இது எப்பயோ உங்களுக்கு அடிப்பட்டு இந்த எடத்துல யா எலும்பு ஒடஞ்சிருக்கு கிராக்கு விழுந்திருக்கு கத நீங்க அப்ப பாக்கல அப்பயே பாத்திருந்து கட்டு போட்ருந்தா ஒட்டிட்ருக்கு இப்ப கட்டு போடாத் ததுனால அந்த ரெண்டு பக்க ஜாயிண்ட்டு எலும்பு இருக்கு இல்லையா ஒட டஞ்ச எலும்பு அத சுத்தியு சொரண்டிட்டு திருப்பியு ஆப்ரேஷன் பண்ணி ஒட்டணுமா
ஐயயோ அப்பா ஆ எனக்கு பயமுர்த்தாதப்பா ஏய்
த லேட்டா அப்டியே விடக்கூடாது அதாவ்து ஒரு எலும்பு ஒடஞ்சா நாப்பத் த்தஞ்சு நாள் தா அதோட டைமு
ம் புரியுது எனக்கு இப்போ எலும்பு ஒடஞ்சிருந்ததுனா ஸ்வெல்லாயிருக்கு எதாவ்து ஆயிருக்கு டாக்டர்கிட்ட நா அன்னைக்கே போயிட்டே
ம்
ஆனா அவ்ங்க வந்து என்ன ரெண்டு மண்நேர அப்சர்வேஷன்ல வெச்சாங்க
ம்
ஆ ஆ பாத்தாங்க மூவ் பண்ணுங்க ஏனா ஒடஞ்சிருந் ந்தா வந்து மூவெல்லா பண்ண முடியாதா
ம்
ஒரு சின்ன மூவ் கூட பண்ண முடியாதா ஆ இந்த காலு மடக் க்குங்க அந்த கால் மடக்குங்க இது பண்ணுங்க இங்க வலி இருக்கு அவர் ரெண்டு மண் நேரோ தெரிஞ்ச டாக்டர் தா பக்கத்துல அவர் ரெண்டு மணி நேர நீங்க பெட்ல படுத்துருங்க அப்டின் சொல்ட்டாரு அப்சர்வ் பண்லா அப்டின் சொல்ட்டு நா கூட சும்மாதா எதோ என்ன படுக்க வெச்சுனுங்கிறாங்க ஏ இவரு இவ்ளோ நேர படுக்க வெக்றாருன்ட்டு யோசிச்சே
ம்
ஆ அப்பறமாதா சொன்னாரு இல்ல அப்சர்வ் பண்லான்ட்டுதா நடங்க நடந்து காட்டுங்க எங்க வலிக் க்குதுன் சொல்லுங்க அப்டின் சொன்னாங்க ஆனா இந்த சைடு எனக்கு வலிக்கவே இல்லப்பா ஆ எனக்கு இந்த விழுந்தே இல்லைங்ளா இந்த சைடு கருப்பாய்ட்சின் சொன்னே இல்லையா அந்த பக்கந்தா வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதுக்கான டேப்லெட்ஸு குடுத்தாங்க ஆ கு இங்க வந்து லை ட்டா தா வலிக்குது ரொம்ப வலி பெருசான்லா சொ சொல்ல முடிய்ல ஆனா கால் வீங்கறத்துக்கு வேற எதாவ்து ரீசன் இருக்குமோ அப்டின் நா யோசிக்கிறே
அது என்ன தெரியுமா ஒரு சிலரோட தாங்குற கெப்பாசிட்டி ஒரு ஒரு அளவு இருக்கு ஒரு சிலர் எவ்ளோ பெரிய வலியு சின்னசா தா இருக்கு சின்ன வலி தா அப்டின் நெனச்சு விட்ருவீங்க
ஆ இருக்கலா மே பி
ஒரு சிலருக்கு ஒரு சின்ன எறும்பு கடிக்கிற வலி கூட ஐயோ எதோ படிச்சுச்சு அப்டின் சொல்லி பெருசா எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டுட்டு வருவாங்க கடிச்சது என்னமோ எறும்பாதா இருக்கு இவ்ங்க வேற எதோ பூச்சி கட்ச்சிச்சு அப்டின் சொல்ட்டு எடுத்துட்டு போய் போட்டு வருவாங்க அவ்ங்க தாங்குற
அதுதா அதுதா அதுதா புரியுது அ
அது இப்டி இவர்ட்ட சொல்லி தா ஒரு பெரிய வலியவே எ தம்பி ஒன்னு இல்லன் நெனச்சிட்டு அவ எவ்ளோ பெரிய பிரச்சனைய வர வெச்சுக்கிட்டா பட் நானு அதே தா பண்ணிருக்கே இன்னைக்கு வரைக்கு கிட்டத்தட்ட எட்டு வர்ஷ துமா அந்த வலிய அனுபவிக்கிறங்க அடிக்கடி அதாவது காலு பாதமே சேம் எங்க தம்பிக்கு என்னாச்சோ அதேதான் ஆனா அவன் செக் பண்ணிட்டான் நான் பண்ல கால் பாதோ எடுத்து காலையில கீழ வைக்கும் போது ஸ்லிப்பாயி அப்படியே கால் மடங்கிச்சு பாதமே இப்டி மட மாரி குறுக்கமா
ஆமா
அந்த மாதிரி மடங்குன மாரி சுழுக்கு புடிச்சுச்சி அது சுழுக்கு தான் நனச்சி தான் நானும் விட்டுட்டேன் ஒருவேல இப்போ கூட சுழுக்கு வரைக்கும் தான் இருக்கும் ஆனா காலையில எழும்போது ஒரு சில நேரத்தில அந்த கால் அப்டியே மடங்குது வழி எடுக்குது
அது கேல்சியம் கம்மியானா கூட ஏற் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஏஜ்க்கு மேல போச்சுன்னா
ம்
நமக்கு கேல்சியம் கம்மி ஆயிடும் இல்லையா அப்ப நரம்புங்கலாம் இழுக்க ஆரம்பிக்கும் அதுக்கு கேல்சியத்துக்கு தவுந்தா மாதிரி சாப்பாடு சாப்ட்டா அது கால் உங்களுக்கு மடங்குனதுனால அது வலிக்கிற மாரி எனக்கு தெரில
ஆ
கேல்சியத்துக்கான மாத்தர மருந்து சாப்ட்டு பாருங்களேன்
அப்ப இருந்து தான எனக்கு அதே மாதிரி இருக்கு கேல்சியம் டேப்லெட் கூட நம்ப அதிகமா எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு டாக்
அதிகமா எடுக்க கூடாது ஏனா கிட்னியில ஸ்டோன் ஃபார்ம் ஆகும்ன்னுவாங்க உம் அதிகமாலா எடுக்க கூடாது ஆனா கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு எடுக்கலாம் வலி எப்டி இருக்குன்னு பாக்கலாம் விட்ருலாம் நடுவுல ஆ
கால் வலியெல்லாம் எனக்கு சின்ன வயசுலருந்தே வந்தது அதாவது தூங்கும்போது ஆ கால் பாதத்து பாதல மேலே இந்த முட்டிக்கு கீழ பின்பக்கமா சதப்பிடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா
சத புடிப்பு இல்லப்பா கொரக்கால் புடிச்சுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சத புடிக்கிறதுக்கு கெடையாது அது கால்சியம் டெஃபிசியன்சிப்பா
அது புரியுதுப்பா சேம் எனக்கும் இருந்தது அதுவே என் பையனுக்கு சின்ன வயசுலந்து ஒரு பத்து வயசுலேந்தே அவனுக்கு இப்ப வரைக்கும் இருக்கு இப்ப நைட் நைட்டுல ஏந்ச்சு கத்துவான்
அதுதாம்ப்பா அது நீங்க கேல்சியம் வந்து சேரி உங்களுக்கு மாத்ரையா எடுக்குறக்கு கஷ்டமா இருக் குதுப்பா மாத்ரியா எடுத்துக்கவே வேணா கால்சியம் ரிச்சா இருகற ஃபுட்டு பாருங்க ராகி கூள் வச்சு குடிங்க இல்ல ராகி அட செஞ்சு சாப்டுங்க கம்பு சாப்டுங்க சிறுதானியத்ல எல்லாத்துலயுமே கால்சியம் அதிகமா இருக்குதில்லைங்ளா அது எல்லாத்தையு சேத்துக்கோங்க ப்ளஸ் வந்து முட் ட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு பாயில் பண்ண எக்கு சாப்பிட்ணு
ஓ
பால் குடிக்கணு
ம்
ஆ கீரைங்க நறைய எடுத்துக்கணு அப்றொ கொத்தவரங்கா சொல்வாங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா உங்கள்க்கு இதெல்லா செய்யறதுக்கு ஆ இதெல்லா கூட செய்யறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்டின்னா ஒண்ணுமே இல்லப்பா ஒரு அஞ்சு கொத்தவரங்கப்பா ஆ பைய வீட்ல இருக்கானா
பைய இல்ல
செரி அவனுக்கோ அப்ப சொல்லுங்க அஞ்சு கொத்தவரங்கா அஞ்சு கொத்தவரங்கா கட் பண்ணிடுங்க ரொம்ப பொடிசால்லா கட் பண்ணோன் இல்ல ஒரு நாலு அஞ்சா கட் பண்ணிட்டு மிக்சீல போட் டு நல்லா அரச்சிருங்க தண்ணி ஊத்தி தேவையான அளவுக்கு வடி கட்டிடுங்க உங்குளுக்கு டேஸ்ட் புடிக்குதுன்னா லெமன் போட்டுக்கோங்க
ம்
லெமன் போட்டுட்டு ஜூஸ் மாரி குடிச்சுருங்க
ம்
கேல்சியம் டெஃபிசியன்சிய ஒரே வாரத்துல உங்களால க்யூர் பண்ணிக்க முடியு மாத்ர மருந்து ஆ ம்மா மாத்ர மருந்தே தேவயில்ல
இந்த கொத்தவரங்கா தான ஈரோன்னு சொல்றாங்க
அது ஒண்ணுமே கெடையாது நீங்க சாப்ட்டு பாருங்க நரம்புக் நரம்புல்லா இழுத்துக்குன்ற இப்போ பேரலிசிஸ் வந்துருச்சுங்ளாங்க ஒருத்தர்க்கு
உம்
பெராலிசஸ் வந்துட்டு அவர் ரொம்ப நாளா வந்து ப படுத்த படுக்கயா இருந்தாரா ஒருத்தர் வந்து இந்த டிப்ஸ சொல்ட்டு போய்ருக்காங்க ஏ இப்டி படுக்க வெச்சுட்ருக்கீங்க காலைல சாய்ந்தரோ கொத்தவரங்கா ஜூஸ் குடுங்க அப்டீன்னு சொல்ட்டு கொத்தவரங்க ஜூஸ் கொடுத்து டாக்டரால் செரி பண்ண முடியாது அந்த பிளட் க்லாட் அதெல்லா ரிமூவ் ஆரதுக்கு அது இதுன் சொல்ட்டு ரொம்ப அது நரம்பு சம்பந்தமான நோய் தான அது
உம்
அந்த இதுவே பேரலிசிஸ்க்கே சரியாய்ட்ச்சா
எப்பா இது சொல்லும்போது தா ஞாபகோ வருது எங்க வீட்டுக்கு ரு நேத்து ஒரு வாடைக்கு போயிருந்தாரு அதாவுது இங்க தெரிஞ்ச ஒருத் தருக்கு ஏஜ்டு தானா அவுங்க ஒரு அறுவது எழுது எழுவது வயசு இருக் அந்த பாட்டி ஒடம்பு சரியில ஏதோ சுகர் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இவரு தா அடிக்கடி கூட்டிட்டு போய்ட்டு வந்துட்ருக்காரு நேத்து அவங்களா திடீர்னு பழமநெறி போலா போய்ட்டு மருந்து குடுத்துட்டு வரலானு கூட்டிட்டு போய்ருக்காங்க சித்தூர் பக்கோ எங்கேயோ அதா நெனைக்கிறே பலமனேரி
ஆ கேள்வி பட்ருக்கேன்ப்பா
ஆ கூட்டிட்டு போய்ட்டு நேத்து மருந்து குடுத்துட்டு வந்துருக் வாங்கப்பா நையாஸ் சாய்ந்தரோ தா வந்தாங்க
ஆ
திருப்பியு நேத்து இப்போ ராத்திரி ரெண்டு மணிக்கு நட்ராத்திரி விடியகாலைல திருப்பி எதோ ஒடம்பு சரில அப்டீன்னு சொல்லிட்டு கேட் றுக்காங்க எங்க வண்டிக்கு வேற வாடகைக்கு போய்டுச்சு வேற வண்டி அனுப்பி விட்ருக் பாருங்க அவுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒட்னே டெத் ஆயிட்டாங்களா
போ அது மறந்து நல்லா அ இருந்தவுங்க ஆ இல்ல நல்லா இருக் கும் போதுலா அந்த மாரில்லா மருந் துல்லா குடுக்குறது கொஞ்சோ நமக்கு எப்டி ஒத்துக்குதா இல்லயா அதெல்லா பாக்கணோ இல்லயா
ஆமா
இப்ப பயமா இருக்கு தானே இப்ப நார்மலா போய் நம்ம அங்க வாங்கி சாப்புட்ணோனா கூட நம்முளுக்கு ஒரு பயோ வரோல
அதுதா சொல்ற இப்போ இந்த மருந்து வந்து ட்டு பெரலைஸ்க்காக குடுக்குற மருந்து நா அத கேட்ட அவுங்களுக்கு பெரலைஸ்ஸான் கேட்ட இல்ல அப்ப எதுக்காக அவுங்களுக்கு கூட்டிட்டு இப்ப ஏ அந்த மருந்து கொடுத்தாங்கன்னா கை கால் ஒதர்தா அடப்பாவி ஆ ஆஹா வயசு ஆனா உங்களுக்கு ஆ இம்யூனிட்டி கம்மி ஆயிடுச்சுனாலே ஒடம்புல கை காலெல்லா நடுக்கோ வரு அ அந்த மாரிதா இருக்கு அதுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்க பலம்னேரி மருந்து கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அது எவ்ளோ டோஸ் இருக்குன் தெரியாது
யாம்
ரெண்டு வேல அவுங்களுக்கு மருந்து குடுத்து மத்தியானோ கூட்டிட்டு வந்தாங்க விடியகாலைல அவுங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த டோஸ் அவுங்களுக்கு ஒத்துக்குதா இல்லயானு தெரியாது நீங்க பாட்டுக்கு என்ன ரீசனுக்கு எது குடுக்கணுன்றதே தெரியாம இது பெரலைஸ்க்காக குடுக்குற மருந்த கைய நடுங்கற எடத்துல போய் கொடுத்தா அவுங்களுக்கு செட் ஆகுமா இப்படி கொன்னுட்டியேப்பா அந்த பா பாட்டியன்னு சொல்லிட்டாங்க காலையில
ஓ அவ் அவர் கில்டா ஃபீல் பண்லீங்ளா
அ நா என்ன பண்ண அவுங்க வந்துட்டு இங்க போணுன் சொல்றாங்க நா ஒரு டிரைவர் தா ஒரு வண்டியில இங்க பண்ணனு சொ நம்ப போய் சஜஷன் சொல்ல முடியாது அவுங்க சொன் னாங்க நா கூட்டிட்டு போன அவ்ளோதா
கரெக்ட்டுதா இருந்தாலுங்க நம்ப வண்டியில வந்த ஒருத்தங்க நேத்து பேசிட்டு வந்த ஒருத்தங்க இன்னைக்கி இல்லன்ற போது எப்டி இருக்
ஆ இன்னைக்கி ஆனா எங்க வண்டியில போலேங்க எனக்கு அது
ஒருவாய்க்கு ஒரு சந்தோஷோ இல்ல
ம் அது கஷ் டமாயிடு ஏற்கனவே ஒருத்தர் அப்டி தா எடுத்துட்டு போய் இவர் கூட்டிட்டு போய் ரொம்ப ஒடம்பு முடியாம சிரீஸ் சா இருந்து கூட்டிட்டு போய் விட்டாங்க விட்டுக் கொந்நேரத் லே டெத் ஆயிட்டாங்கன்ட்டாங்க
ம்
அ அதே மாரி எங்க பக்கத்து வீட்ல ரெண்டு வீடு தள்ளிங்க வயசு பைய தா ஆ கே இது ட்ரெயின்லந்து விழுந்து கல்யாணம் பொண்ணெல்லா பாத்துனு இருக்கறாங்க அப்படியே தூள் தூளா போச்சு
இது கொஞ்சோ வேல இருக்கு பாத்து ட்ரு வந்து கொஞ்சோ அப்றோ பண்ணவா ஓகேப்பா அ நன்றிப்பா